வல்
ஹலோ வணக்கம் தோழி
எப்டி இருக்கீங்க
ம் நலமா இருக்கோ நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே‌ தோழி உங்க குடும்பத்துல எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க
இன்னிக்கு எல்லாரு நல்லா இருக்காங்க இன்னிக் கி ஞாயித்துக்கெழம என்ன சமையல்
கறி மீன் அந்த மாரியான சமயல் தா ம் அப்றோ தோழி இப்ப நம்ம வந்து இந்த இ எம் ஐ-ல வந்து பொருள்லா வாங்குறாங்க இல்லயா
ஆமா
பேஸ்லாமா அதுல உள்ள நன்மைகள் மற்றும் தீ மைகள பத்தி பேஸ்லா சரியா இப்ப பாத்தீங்க னாக்கா இப்ப நெறய பேர் வந்து எடுத்துர்க்குற சு அவுங்க கட்டுன வீடா இருக்கட்டு இல்ல வீட்ல உள்ள திங்ஸா இருக்கட்டு எல்லாமே பாத் தீங்க அப்டினாக்கா ம் ஆ பா முக்காவாசியானது வந்து இ எம் ஐ-ல தா எடுத்துர்ப்பாங்க இல்லயா இ எம் ஐ-ல எடுக்குறது வந்து நா தவறு அப்டின்லா சொல்ல மாட்டே அது வந்து நல்லது தா ஆனா அது வந்து எப்புடி எடுக் குனு அப்டிங்ற்து இருக்கு இத செல பேர கேட்டோ அப்டின்னாக் கா அவுங்க வந்து வி எட வாங்கிற்ப்பாங்க ஒரு எடோ அந்த எடத்துல வந்து ஃபுல்லா ம் ஃபுல் பேமண்ட் பண்ணி அவுங் கைல உள்ள எல்லா காசயுமே குடுத்துட்டு எடுத்துருப்பாங்க அது வீடு எப்டி கட்டிருப்பாங்க அப்டின்னாக்கா அந்த அந்த எடத்தோட பத் தரத்தே கொண்டுட்டு போய் வச்ட்டு அந்த வீட்ட கட்டிருப்பாங்க அதுக்கு மேல வந்து இன்னு அந்த வீட்ல உள்ள பொருட்கள்லா பாத்தீங்க அப்டின்னாக்கா அதுமே இஎம்ஐ ல வாங்கிருப்பாங்க இல்லயா அப்புடிங்குறப்ப அவுங்குளுக்கு வந்து அதுல வந்து து எதுமே இந்து நிறந் ந்தரம் இல்ல அப்டிங்குற ஒரு பயோ வந்து இருந்துகிட்டே இருக்கு ஏனா அந்த எடமு அவுங் உங்குள்ட்ட சொந்தம சொந்துமா அவுங்கள்ட்ட அந்த பட் எடத்தோட பட்டா அப்டிங்குறது இருக்காது இன்னோனு அந்த வீடூ இ எம்ஐல தா இருக்கோ இப்ப அவுங்ளால கட்டமுல்ல ப்டிங்குமோது அவுங்ளோட மொத் த்த உழைப்புமே வந்து அது அப்டியவே லாஸ் ஆயிர்க்கு இல்லயா அந்த மாரி நறைய பேர் நா பாத்துருக்க அது வந்து நா என்ன சொல்லுவ அப்டினாக் க அது வந்து ஒரு தவறான ஒன்னு தா இப்ப நமக்கு தேவயா தேவைக்கு மட்டுமே வாங்கணு இப்ப நா கூட ஒரு சமீபத்துல ஒரு நிகழ்ச்சில பாத்தே ஒருத்தங்க சொல்றாங்க இப்ப அவுங்க வந்து வீடு வந்து இ எம் ஐ ல வாங்கிருக்காங்க அதுக்கப்றோ வந்து அவுங்க வச்சிருக்க போன்லந்து வீட்ல உள்ள திங்ஸ்லந்து எல்லாமே இ எம் ஐ ல எடுத்துருக்காங்க பாத்தா வந்து அவுங்களோட கணவர் மட்டூதா வேலைக்கு போயிட் இருக்காங்க திடீர்னு அவுங்களால வந்து அந்த வேலையில உள்ள பல பிரச்சனைகள்னால அந்த வேலைய வந்து அவுங்க விடுற மாறி ஆய்டுச்சி விட்டுட்டு வந்து பத் தீங்க அப்டீன்டாகா ஒரு மாசோ ஒரு மூணு மாச கிட்டத்தட்ட அவுங்க வீட்ல இருக்குறாங்க அவுங்ளுக் நிம்மதியான தூக்கமே இல்ல ஏனா அவுங்க வந்து அத பத்தி யோஸ்சிட் இருக்காங்க இப்ப வந்து நம்ம வீடு வீட்டுக்கான இ எம் ஐ கட்டணு அதுக்கப்றோ வீட்டுக்குள்ள பொருட்களுக்குள்ள இ எம் ஐ லா கட்ணுமே இத வந்து எப்டி கட்றது அப்டின்ட்டு வந்து அந்த ப்ரஷர்லயே அவுங்ளுக்கு வந்து அட்டாக் வரையு போனுச் சா அப்புல்லா சொன்னாங்க அந்த அப்டி இருக்றப்ப நா என்ன சொல்றே அப்டின்னாக்கா இப்ப ஒன்னு நம்ம வாங்குறோ அப்டின்னாக்கா அது அதுக்கு தகுந்த மாறி நம்மள்ட்ட வந்து சம்பளோ இருக்கா நம்ம அத வந்து நம்ளால கட் ட முடியுமா அப்டிங்ற ஒரு ஆ ஆ ஒரு நல்ல ஒரு யோசனையோட வாங்கணு இல்லயா
இல்ல தோழி நா என்ன சொல்றனா இப்ப இருக்க காலகட்டத்தில்ல இன்னைக்கு இருக்கோ நாளைக்கு இருப்போமா தெரியாது அதனால இப்ப வி வீடு வாங்கிட்டோ எடோ வாங்கிட்டோ ஏ அதுக்கான செலவு ஆகு தெரியு எதுக்கு இ எம் ஐலே பண்ணனோ நம்ம வர்றது சாப் புடறதுக்கு நம்போ பிள்ளைள பாக்கறதுக்கே சரியா போயிடுது அதுக்காக கொஞ்ச காசு சேத்து வெச்சிட்டு பாதி சேத்து வெச்சிட்டு பாதியாது இ எம் ஐ ல பண்ணால எதுக்கு மொத்தத்தையு அந்த மாரி இ எம் ஐ ல பண்ணிட்டு நிம்மதி இல்லாம சாப்பாடு இல்லாம வாங்குன வீட்ல படுக்க முடியாம இப்ப போய் இப்ப அட்டக் வரைக்கு வந்துச்சி போயிடுச்சின்னா
ஆ போயிடுச்சின்னா அதா அவங்களோட மனைவிமே கே இருக்காங்க நா யா வந்து இப்ப நீ பேயிட்ட அப்டின்னா அந்த கடன யாரு கட்றது அ
மக்களோட எண்ணம் பொறுத்த வரைக்கு அலைச்சல் தா தோழி அதிகோ இருக்கிறத வச்சி சந்தோஷப் படுறதுன்றது ஒன்னு கடையவே கடையாது இன்னைக்கு நாளா வருதா அந்த நாள்னா போதும் நாளைக்கு வரத நாளைக்கு வச்சு செலவு பாத்துக்கலா அப்டின்னு யாருமே திருப்தி அடைய மாட்றாங்க இன்னு வேணு இன்னு வேணு அழச்சலு அவங்க பா அவங்க வாங்கியிரு இருக்காங்க இவுங்க வாங்கியிருக்காங்க நம்மளு வாங்கலா இ எம் ஐல எதுக்கு அது அவ்ங்க வந்து நம்மள பாத்துகோப் போறாங்களா நம்போ குடும்பத் தேவையோ அத தா நம்பஷ் செஞ்சிக்கினு அது பொறுமையா செஞ்சிக்கிலா இப்ப அந்த பிரஷர்னால இப்ப அட்டாக் வந்ததோட செரி ஓகே உயிர் போயிச்சின்னா யாரு
ஆமா யார் குடுப்பா அந்த வீ ஆ அந்த வீடு இல்லாம போயிடு இல்லைய
நிம்மதியா இருக்குணு என்ன பொறுத்த வரைக்கு அதுதா சொந்த வீடு வாங்கி வச்சின்னு இப்ப தலமேல தூக்கின் போபோறோமா இருக்குற வரைக்கும் வாடக வீடு குடுத் து கஞ்சியோ கூழோ நிம்மதியா குடும்பத்தோடு குடிச்சிட்டு அந்த பிள்ளைங்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கறதுல என்ன ஆயிட போது எட வாங் இருக்கட்டு அது ஒரு மூலையில இருக்கட்டு அந்த இ எம் ஐ முடியி டு அதுக்கப்றோ நெக்ஸ்ட்டு பாக்லா அப்டின்னு ஏ தோன மாட்டேது
அதுதா தோனமாட்டேங்து இப்ப நம்ப ஒரு எடோ வாங்கிட்டோமா அதுல பறக்க பறக்க நம்ப வீட்ட கட்டணு அந்த வீட்ட கட்டி முடிச்சோனே செரி இந்த வீடு நமக்கு போது இதுக்கான கடன் அடைப்போ அப்டிங்கற ஒரு மனப்பக்குவோ வந்து வரமாட்டேங்கிது ம்ச் அடுத்தவங்க பிரிட்ஜு வச்ருக்காங்களா அடுதவங்க கார் த்து வச்ருக்காங்கள அதுவு நம்ப வீட்லயே அதெல்லா இருக்கணு அதயே நம்ப இ எம் ஐ லேயே வாங்கி போடு
நம்ப அப்பா மா காலத் த்துலலா அடுப்புல தா சமச்சி சாப்பாடு போட்டாங்களா நா எங்க அம்மா அப்பாலா அடுப்புல தா சமச்சாங்களா ஆஹ் அப்டி இருக்கும் போது நம்ப இன்னிக் நீ கேஸ்ல சமைக்றோன்னு அதுவே பெரிய விஷ்யோ தானே அடிக்கிற வெயில்ல நம்ப நல்ல வேல பா அடி அடிக்கிற வெயில நம்ப நெருப்புல ஒக்காஞ்சி சமைக்கல அந்த கொழந்தைங்கள வெச்சுக்கிட்டு அவுங்க அடுப் அடுப்புல ஒக்கார வெச்சி நம்பளே படிக்க வெச்சி ஆளாக்குனாங்கல்ல அத ஏ நம்ப நெனைக்க மாட்றோ எதுக்கு வேணு வேணு அலையனு அது வந்து இந்த நம்ப வேணு வேணுன்னு அலைய அலைய இந்த மாரி ஏதாது தவறு அதலா அதுல கொண்டு போய் தா நிப்பாட்டு அதனால மக்கள் வந்து எப்பயுமே ஆசப்படணு நா வேணான்னு சொல்ல ஆசப் படுங்க நம்ப தகுதிக்கு ஏத்த மாரி ஆசப்படணு நம்ப தகுதிக்கு மிஞ்சி ஆசப்படக்கூடாது அது ரொம்ப தவறான செயல் நம்ப தகுதிக் மிஞ்சி ஆசப் பட்டோனா இருக் இருக்றவங்க என்னா சொல்வாங்க தின்றதுக்கே சோறு இல்ல இதுக் அடம்பரோ தேவையா இப்ப கடன் கட்ட முடியாம அட் டேக் வந்துருச்சு அது எவ் எவ்ளோ ஒரு அவுங்க ஃபேமிலிக்கு எவ்ளோ ஒரு பயோ எவ்ளோ கஷ்ட்டபட்ருப்பாங்க அப்டி எதுக்கு அந்த சொந்த வீடு ட்டு நா கேக்குறே அது நீ இருக்குட்டு சொந்த வீடு இருக்குட்டு நா வேணானு சொல்லல ஒரு எடோ வாங்கினியா ஃபர்ஸ்ட்டு அந்த கடன் முடி ட்டு அப்றோ வீடு கட்றதுக்கு கொஞ்சோ கடன் வாங்கி டோங்க கொஞ்சோ சேத்து வைங்க அப்றோ வீட கட்டுங்க வீட கட்டி ஃபஸ் அதுல ஒரு வர்ஷோ அந்த கடன் னலா முடியட்டோ அப்றோ ஒரு பொருள் வாங்குங்க கொஞ்சோ கொஞ்சமா அப்டி வாங்கி தானே நம்ப அம்மா அப்பாலா நம்பல கர சேத்தாங்க நம்ப அம்மா அப்பாலா இப்டி அலஞ்சிருந்தா நம்ப என்னைக்கோ பொய்ட்ருப்போமே அதுக்குதா அலச்சல் இருக்ககூடாது தோழி யாராருந்தாலு செரி அலய கூடாது ஆசப்படலா ஆசப்படுறது தப்புன்னு சொல்லல ஆனா ஆசப்படுறது வேற அலையறது வேற அலச்சல் வந்து அடுத்தவங்க வெச்சிருக்காங்களே நம்ளுக்கு வேணுன் நெனைக் அது அலையல் அலச்சல் பட்றது ஆசப்படுறது நம்ம பெண் கொழந்த வெச்சிருக்கோ அதுக்கு ஒரு நால்னா சேத்து வெச்சு ஒரு குட்டி கம்பல் வாங்கி போட்லா அது ஆச அந்த மாரி யாருமே இருக்க மாட்றாங்க தோழி எனக்கு அதெல்லா எப்டி சொல்றது இந்த இ எம் ஐ யி அவுங்க வாங்கிருக்காங்க நாங்க வாங்குனோ இதல்லா நெனச்சாலே எனக்கு ரொம்ப கோவோ வரோ என்னோட ப்ரெண்டு எ தோழி ஒருத்தி இருக்கா அவளுக் க்கு வந்து ஆடம்பரமா வாழ்ணுன்னு ரொம்பா ஆச அவுங்க வீட்டுக்காரு ஐ டி ல ஒர்க் பண்றாரு நல்லா வசதிதா இல்லன் சொல்லல ஆனா அவர் வீட்டுக்கார் ஆல்ரெடி ரெண்டு இ எம் ஐ ல இருக்காரு அவர் மூணாவது ஒரு இ எம் ஐ நாலாவது ஒரு இ எம் ஐ தள்ளி தள்ளி தள்ளி அவர் வேலைய விட்டே நின்னுட்டாரு
ஆ
இ எம் ஐ ய கட்டுவா எல் கஷ்டோ தானே இப்ப இவ வேலைக்கு போறா உனக்கு தேவையா இந்த நெலம அவர் பாட்டு வேலைக்கு போய்ட்டு நீ வீட் ல ராணி மாரி நல்லா இருந்த அப்டியே இருந்துருக்கலால்ல இப்ப நீ நாய் மாறி‌ ஓட்றல இந்த இயம்மை கட்ட எதுக்கு அப்டி
இல்லயா
அல் அளவுக்கு மிஞ்சுன ஆச அலச்சல்
ஆ
காங்க அவங்க தங்கச்சி வெச்சிருக்காலா பீரோ சைஸ்ல பிரிட்சு தேவயா இப்ப நாளைக்கே நம்ப போய்ட்டோனா அந்த பிரிஜ்ச தூக்கி தலமேலயா வெச் வெச்சுட்டு போ போறோ எதுவு கெடையாது வாங்குங்க ஒரு மா இருக்கு ப்ரிஜ்ல வெச்சா கூலிங்கா தா பீரோ சைஸ்ல வச்சா தா கூலிங் ஆகுமா அததா நானு கேக்குற எதுக்கு அந்த அலச்சல் ஆச படலா நம்மளு ஃபியூச்ச எனக்கு ஆச இருக்கு பியூச்சர்ல ஒரு சொந்த வீட்ல இருக்கணு சாவறதுக்காட்டியு எ புள்ளய ஒரு சொந்த வீட்ல வெச்சுட்டு போய்றணு பா அது ஆச ஐய்யயோ அவங்க வாங்கிட்டாங்களே நாம்மளு கடன உடன வாங்கி வாங்குவோ எதுக்கு அந்த கடன அடைக்க நாய் மாரி படாத பாடு படணு சோர் தண்ணி இருக்காது நிம்மதி இருக்காது தூக்கோ வராது இது தேவையா கோடி கணக்குல சொத்து வெச்சிருக் தா அவ அவனால தூங்க முடியுமா நைட்ல எவ எ த்துனு போய்டுவானோ பய்ந்து பய்ந்து பய்ந்து பய்ந்து அம்பது சவரன் நக வெச்சுருக்காங்க ரோட்ல இப்டி இப்போ போட்டு போ முடியுமா இப்ப விக்கிற வெலவாசிக்கி முடியாது பய்ந்து பய்ந்து போ போடணு எதுக்கு
ஆமா அத நம்ம வீட்லயே வெச்சுக்க முடியாது அய்யோ வீட்ல இருந்து காணா போயிடுமோ யாராவது வந்து எடுத்துருவாங்களோ அப்டிங்கிற ஒரு பயமும் நமக்கு மனசு இருந்துகிட்டே இருக்கு
வரைக்கு எனக்கு தேவயானது இருக்கா அது போது தேவைக்கு மிஞ்சி வந்துச்சுன்னா அத நா தானம் பண்ணிடுவே இன்னிக்கு நா சொல்றே உண்மையா அது தா இப்ப இன்னிக்கு அம்மாவாச நீங்க என்ன வேணா நெனச் சுகோங்க எப்பயுமே இங்க நான்வெஜு சாப்டுவே இன்னிக்கி என்னான் தெரில சரி நான்வெஜ் சாப் ட கூடாதுனு தோனுச்சி சரி ஓகே செய்ய வேணா காலைல என் பாப்பாவோட ட்ரெஸ் எடுத்துட்டு போயிட்டு இல்லாத‌ இந்த தெரு ஓரத்துல இருப் பாங்கள அவுங்குளுக்கு கொஞ்சோ தானமா குடுத்துட்டு வந்தே நம்ப யூஸ் பண்ணாத யாராவது யூஸ் பண்ணிட்டு போட்டும் அப்டி நனைக்கணு விட்டு குடுத்து போங்க எல்லாரு நல்ல நெலைமைக்கு வரனு நெனைங்க நா மட்டு நல்லா இருக் குனு நா மட்டு ‌எல்லாத்தையு வாங்கி கொட்டிக்குணுனா அப்றோ எப்டி ஆனா மக்கள் பொறாம பச்சரிப்பு ரொம்ப இப்ப இருக்குற மக்கள்லா அதனால இ எம் ஐ-ன்றது என்னப் பொறுத்த வரைக்கு நல்ல விஷயோதா த குடும்பத்துக்கு ஒரு கிரைண்டரு வாங்குனு அப்டினு நெனைக்கிறாங்கனா நல்ல விஷயோதா ஒரு ஏ சி வாங்குறாங்கனா நல்ல விஷயோ தா அந்த
ஆமா அது அப்ப இப்ப நம்ம ஏ சி வாங்குறோ இல்ல கிரைண்டர் வாங்குறோனா ஃபஸ்ட் அந்தோட கடன வந்து நம்ம முடிக் கனு இல்லையா அது வந்து நமக்கு க கண்டிப் இப்ப லோ பட்ஜெட்ல தா வரு அது வந்து நமக்கு அந்த இ எம் ஐ கட்டுறது அப்டிங்குறது நமக்கு ஈஸியா இருக்கு அந்த இ எம் ஐ சீக்கிரத்தில கட்டி முடிஞ்சிடு அதுக்கப்புறோ நமக்கு அடுத்து நம்ம என்ன வாங்குலா அப்டிங்கிறத அப்றமா நம்ம யோசிச்சுக்கலால்ல
ம் முடிஞ்சிட போது நம்பளு நிம்மதியா இருக்க போறோ ஒரு கடன் கட்ன மாரியு இருக் இப்ப நம்மளுக்கு பொருள் வந்தா மாரியு இருக்கு அதுக்கு மேல மேல மேல எதுக்கு அலையணு வீடு கட்னதே பெரிய விஷயோ அதுக்கு மேல எதுக் சோஃவா வாங்கணு அது வாங்கு பொறுமையா வாங்கலா நம்ம வீடு தான எங்க போய்ட போது அத யோசிக்கவே மாட்றாங்க யாருமே இ எம் ஐ தவறுன் நா சொல்லல இ எம் ஐ கரெக்ட் தா நம்ளால முடியாதத கொஞ்ச கொஞ்சமா தவணைல கட்டி வாங்கிக்கிறோ
ம் ஆமா கண்டிப்பா நன்றி தோழி மீண்டும் ஒரு இணைப்புல பேஸ்லா நம்ம ஆ